அ நா நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி தோழி இப்ப பாத்தீங்கன்னா தோழி இந்த சங்கு பூன்னு சொன்னீங்கள தோழி ஆ அது வந்து எப்டி தோழி சங்கப்பூவ வந்து வெரு தண்ணியில வந்து சங்கப்பூவ போட்டு அந்த கலர் மாறுனோன்ன அது எப்டி இஞ்சி தட்டிலாம் போட்டு குடுப்பீங்களா?
எந்த மாரி டேஸ்டுல புடிக்குமோ நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலா ஒன்னு இல்ல ஆனா இப்ப வந்து நா வந்து என்ன பண்றன்னா தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பூ அதுக்குல போடனு அது இதுவு நல்லா கொதிச்சி வர அதோட ஃபிளிவர்ஸ் லா அதுல எறக் கிடு அப்ற உங்ளுக்கு வந்து நாட்டு சக்கையோ இல்ல லெமனோ இல்ல ஹனி தேனோ எதாது ஒன்னு சேத்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்லா உங்ளுக்கு எந்த மாரி டேஸ்ட் புடிக்குமோ அந்த மாரி டேஸ்ட்ல குடி
இப்ப வந்து எனக்கு என்னனா இப்ப அந்த சங்கு பூவ தண்ணியில போட்டு ம் அது கொஞ்சம் இத ஆனோனே வடி கட்டிட்டு நம்ப வெறும்ப்லே கொதிக்க வெச்சு வடி கட்டிட்டு அதுக்கப் அப்ற வெறும்லே நம்ப நாட்டு சக்கரையோ இல்ல தேனோ கலந்து குடிச்சா அது நல்லாருக்குமா அது எதாது ஸ்மெல்லு வருமா தோழி
ஸ்மெல்லுல்லா எதுமே வராது இப்போ நீங்க சும்மா ஒரு சுடு தண்ணி லெமன் போட்டு அ டேஸ் ட்டு இல்லாம நம்ம ஹெல்த்து அந்த மாரிதார்க் இந்த ஸ்மெல்லோ எதுமே வராது குடிக்கறத்துக்கு நல்லாருக்கு சக்கர தண்ணி மாரியேர் கொ என்கிட்ட வந்து எலெய் நாட்டு சக்ர இல்லனால மேபி நா வய்ட் ஷுகர் போட்டு குடிச்ச
ம் ம் ம் அது வந்து இப்ப வந்து நம்ம கா காலைய்ல இந்த காஃபி டீலா ருந்துருங்கத்
உம் ஆ இத குடிக்கிலா ஆ இத குடிக்கிலா நம் ஆனா வந் எனக் வந்து அது வந்து பழ ஓ மல்ச்சாட்டி குடிச்சு நமக்கு வந்து இப் அது டக்குன் சேஞ்ச் பன்னன நமக் முடில ச்சன் எப்யாவ்து வாரத்தத்துல ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி ஆ குறுது உண்டு
ம் இது குடிக்கறத்துனால என்ன தோழி பயன
இது குடிக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லிர்க்காங்க அ ஏன்னா நானு அவ்ளோக்கு ஆராய்ச்சி பண்ணி பாக் க்ல இப்ப எங்க அம்மா க்க ந புடிக்லாம் டின் சொன்னாங்க ச்சரி நீங்கு நா வந்து நூசன்சா ரீசண்டா கேட்டப்போ நெறையபேர் என்ன சொன்னாங்க நல்லது யார்வேண்னாலும் அப்டின் அ சர் அதனால வந்து அது குடிக்கிற நீங்க நீங்க கூட குடிக்கலா ஒன்னு இல்ல
பாக்கனு தோழி இது வரைக்கு வாங்கி குடிச்சு இதுல எல்லாரும் போட்றத பாத்துட்டு தா நா உங்கள்ட்ட கேட்ட இப்ப நீங்க குடிச்சன் தீங்ளா அதா நம்ம கொஞ்சோ கொஞ்சமா எடுத்துக்கலா ஆனா என்னாலுமே இந்த காஃபி குடிக்காம இருக் கமுடியா தோழி தலவலி வந்துடு அதுதா தோழி கொஞ்சோ கொஞ்சமா அது வந்து ஒடம்புக்குல்லா கெடுதல் தா எல்லா விடுங்கன் தா சொல்றாங்க காபி டீயலா ஆனா விடம் ஆ விடமுட்ல தோழி தலவலி வலி வந்துடுது செரி பாப் இப்போ நம்ப முயற்சி பண்ணி பாப்போமேன்னிருக்கே தோழி
பாருங்க நல்லாதாருக்கூ
தோழி கண்டிப்பா தோழி அப்றம் அ சொல்லுங்க தோழி
செரிங்க செரிங்க அது இருக்கு நீங்க வேணுன்னா அது நீங்க என்ன ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்க போறீங்ளா
இல்ல தோழி இல்ல வீட்ல இல்ல தோழி இங்க எங்க ஊரு சைட்ல இருக்கூ தோழி அங் வேணு கேட்டா கூட பறிச்சு குடுப்பாங்க இங்க பக்கத்துலேலா அத வாங்கி ஒருவாட் டி நம்ம ட்ரை பண்ணி பாப்போ நல்லாருந்தா கூட நம்ப ஆரு ருதொம்பவோம் மத்தவங்க வீட்ல போய் பறிச்சுடே இருக்க முடியாதுல தோழி வேணுனா நம்ம வாங்கிக்லா அப்போதக்கி வேண்னா வாங்கிக்லா அப்டின் ம் ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அது வந்து பாத்தீங்னா ம் ம் கண்டிப்பா தோழி பண்ணி பாக்குறே தோழி ஏன்னா இந்த குண்டா போயிட்டோ அது போயிட்டோ இப்பதா எல்லா குண்டா போயிடூ தொப்பழுந்துறுது அப்டி இப்டின்னு சொல்றாங்களே தோழி என்ன பண்றது
அது அது நம்ம ஹெல்த் கண்டிஷ்ன்ஸ் படி அதெல்லா அதெல்லா ஒன்னூ ஒரு ஒருத்தவங்க குண்டாய்றாங்களே இப்ப என்ன பாத்தீங்னா நா கல்யாண ஆனதுலந்து கல்யாண் முன்னாடி எப்டிருந்ததோ இப்போருக் ப்பவ்மே அப்டியேதாருக் க ஒரு சேஞ்ச் கூட இல்ல நானே யோசிக்கிறே நா அட்லீஸ்ட் கொஞ்சமாவ்து குண்டாலா அப்டின்னு என்னால முடிய மாட்டிங்குது அட் நா எப்டிருந்தனோ அப்டியேருக்கே அத்னாலேயே என்ன ஆவுத் த்ங்னா இப்போ ட்ரெஸ்ஸுங்க கூட பாருங்க அப்போதுலே இருந்து யூஸ் இப்ப நி டிரஷ்ங்கோ கூட இன்னமும் கரெக்டா இருக்கா அ ஒன்னு கிழியான்னு இல்லனா தூக்கி போடுற ந மனநிலைமைக்கு ந என்னால வர முடியல
உம்
ப்டே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வெக்கிறதுனால துணிங்க அதிகமா சேருது த்தே மத்தபடி இந்த பழைய துணிகள எடுத்து போட முடியலா அட்லீஸ்ட் கிழியான்னு குண்டாய்டானா டைட் ஸ்டிச்சிங் நா தூக்கி போட்டே எதுவுமே முடியில இப்போ நா கூட நெறைய பேர் கிட்ட சொல் கொஞ்ச குண்டா அவனும்னு நல்லாதா சாப்பிட நல்லாதா
தோழி நீங்க அப்டி ஏறுங்க தோழி என்ன நாங்கல்லா ரொம்ப சொல்லலடறங்க இங்க பாருங்க நல்லா புதுசா வாங்கிட்டு வந்து வெக்கிறோ டிரஸ அதா ஒரு ரெண்டு வாட்டி தா போட்டிருப்போ ஆஹ் அந்த அந்த கடைசில பா தா அந்த டிரெஸ்தா பத்தாம போது ஆனா வந்து அந்த டிரஸ்மேலதா ஆர் வ்வமா இருக்கு போடணும்னே என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ரொம்ப அவ்ளோ டிரஸ்சு வீணா போயிட்டு தோழி அப்டியே புத் த்தம் புதுசு தோழி என்ன பண்றது சொல்லுங்க அப்டியே வச்சு வச்சிருக்கோ அத நம்ம உடம்பு எழச்சி அந்த டிரெஸ்ஸ போட்டு பாப் போ அப்டிங்கிற ஒரு நம்பிக்கையில வச்சு வச்சிருக்கோ ஆனா ஒடம்புதா கொறைய மாட்டேங்க ஏறுதே தவிர கொறைய மாட்டேங்கிது
அந்த மாரி நெனைசி நெறய பேர் டையட் கண்ட்ரோல் பண்றன் சொல் ட்டு அதுகொஸ் சாப்புடாமையே கேஸ் டிக்னாலயே குண்டாவறது உண்டு தொப்ப அதிகமாடுச்ச பய பயந்து சாப்ர இப்போ நான்ல்லா வந்து எதுவுமே யோசிக்கிற துல்ல நம்ம குண்டாருமோ இல்லையா நமக்கு புடிச்சது சாப்பிடணு அவ்வளோதா நமக்கு எவ்ளோ சாப்பிடலா அவ்ளோதா மத்தபடி வந்து எங்கி ஒரு என்ன ஹாபிட் னா நா நல்லா நடப்பே நா நடப்பேன் அது பழக்கமாய்ச்சி அதுனாலயே என்னவோ ஒடம்பு ஏற மாட் ந்தோ என்னவோ தெர்ல்ல எல்லார் வீடு கம்பேர் பண்ணும் போது நா நல்லா நடப்பே
ஓ காலைய்லயு நடப்பிங்ளா அ தோழி நடப்பயிர் சி காலையலங்காட்டியுமே
இல்ல வாக்கிங் அந்த மாரிலா எதுமே இல்ல எனக்கு
ஆஹ் ஆஹ்
அப்டி நடந்து போனாலு இப்ப நாலு பேர் எங் கூட வராங்கனா நாலு பேர் முன்னாடியே நா ஓட் டுப்பண்ணு போற மாரியேருக்கு எல்லாரு சொல்லுவாங்க நீ சாப்டின்னு ஓட்ல நார்மலாவே நா அப்டி நடக்ற அந்த மெதுவா ரொம்ப மெதுவா நடப்பாங்க எங்க ல நெறைய பேரு
ம் ம் ம்
இதுல்லா என்னவோ தூங்கி எந்திரிச்சு இப்பதா வந்த மாரி வருவாங்க
ஓ சேர் சேரி
அப்டின் சொல்லுவாங்க என்னால முடியிலியோ ரொம்போ ஸ்லோவா நடக்க முடியாது நடக் ரதுனாலயோ நா என்னவோ குண்டாவ மாட்றானா என்னனு எனக்கே தோணுது மேபி
குன்னு ஒன்னு இருக்குல தோழி உங்க அம்மா அப்டி இருந்தாலு நீங்க அப்டி இருக்கலாம் என்னத் தோழி
நா வந்து எங்க அப்பா மாதி எங்க அப்பா அப்டிதா என்ன மாரியே சாப்பாடு சாப் பாட்லந்து நடக்
செல பேர் வந்து நா லாக் கம்மியா சாப்பிட்டாலு சரி அதிகமா சாப்பிட்டாலுமே சரி சொல்றாங்க நார்மலா அதுவேதா இருப்ப பங்கப்
ஆ ஆமா ஆமா
ம் ம் இங்க அப்டி இல்ல தோழி சும்மா நாளுக்கு நாளு போய்ட்டேதா இருக்கு அதுவே ரொம்ப ஒரு இதாவே இருக்கு ஒவ்வொரு நேரோ யாராஸ் சொல்லிட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது தோழி
து
ம்
ம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேல பண்ணணு இப்போ இன்னிக்கி இருக்குறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேன்றாங்க அதெல்லா நம்ம யோசிச்ச நம்மளால வாழ முடியாது
ம் கண்டிப்பா தோழி
ஆமா இன்னிக்கு நம்ம என்ன நினைக்கிறோ நமக்கு தேவயானத நம்ம செஞ்சுக்கணு அவ்ளோதா, ஆமா எனக்கூட வந்து ஒரு ஏ வீட்டுக்காரர் வந்து அவரே வேல பாக்றாரு என்னால ப நல்லா சம்பாதிக்கிறாரு பட் இருந்தாலு நம்பளால எதுமே பண்ண முடியலயே அவர் மட்டுமே பண்றாரே என்ற நெனப்பு என் மனசுல இருக்
ம், ம், ம், ம்
பண்ற அப்டின்னு சொன்னாலு அவரு வேண்டா நீ உண்டு உ வேல உண்டு அப்டின்னு இதுக்கே நான் பர்மிஷன் வாங்கி நேத்துதா ஜாயின் பண்ணே இதுக்கே அவரு த்த லைட்டு கூட சொன்னாரு ம் வேண்டா தேவையில்லாத வேல இதெல்லா நீங்க சோ ச்சரி போங் அப்டின் சொல்லி விட்டுட் ட்டு இந்த காதல வாங்கிந்து காத் வீட்டுக் ஃபுல்லா சரிடி இப்போ யெல்லா எ ஃபே ஓ ஃப்ரம் லில்லஸ் எடா மேம் சொன்னல்ல எ வீட்டுக்காரு கோச்சி ஓக்கே பரவால்ல எப்டியோ போ சரி விட்டாச்சு இல்லன்னா விட மாட்றா விட மாட்
ம் ம் இல்ல தோழி இதி நம் விலை ஒன்னு பாத்தா நமக் கொரு மன த்ருப்தி நல்லாருக்கோ ஒரு மாரி ஆ இப்பய் ப்ப என்னையே பாத்தீங் நான் மின்னாடி வேல பாத்துட்டுருந்நே இப்ப வேலைக்கலா போறதில்ல தோழி அதுனால என்னமோ ஆ என்னமோ கை ஒஞ்ச மாரி அப்புல்லா இருந்துது இப்ப இத பாத்துட்ருக்கணுன்னா கொஞ்சோ எனக்கும் கொஞ்சோம் மனதளவுல கொஞ்சோ நல்லா க்கு தோழி ரிலாக் ஸா அ நமக்கு யூ ஆ ம் ப்பயே நம்ப வந்து நாய மாத் தா பேச னோ நாயாயமா தான தோழி அவங்களும் எல்லா நமக்கு நம்ப பேசுற அளவுக்கு தா அவங்களும் பாத் இதெல்லா இது பண்றாங்க அது புள்ளைக்கு எதோ யூஸ் ஆதுல்ல தோழி பிள்ளைக்கு தான எல்லா பண்ண போறோ வேற யாருக்கு பண்ண போறோ நமக்கா இல்ல நம்ப பண்ணிக்க போறதில்ல
ஆமமா ஆமா
கு ஏதோ வாங்கி குடுக்கறமா அந்த ஒரு மனதிருப்தி இருக்கு தோழி
செரிங் செரிங் இப் இப்ப வந்து நீங்க எத்தன் நாள் வீட்ல சேந்து
இப்ப எனக்கு காலைலதா தோழி இதாயிருக்கு எனக்கு
நா வந்து ஆ நேத்து நைட்டுதா ஜாய்ன் பண்ணே அப்பதா என்னோட கோ சிஸ்டர் சொல்லிருந்தாங்க இத வந்து ஒரு அஞ்சு கால் உங்ளுக்கு வந்ததுக்கு அப்றந்தா உங்ளாலயு கால் பண்ண முடி யு
அப்டியா ம்
என்ன நேத்து ஈவ்னிங் தா செட் பண்ணி எல்லா ஆப்ப டவுன்லோட் பண்ணி நேத்துதான் சேந்துது இதுல அ அப்றோ செரி எங்கம் செய்றாங்க எங்க அம்மா கூட செய்றாங்க இதுல நீயு கொஞ்சோ செய்யச்சும்மா வீ்ட்ல சும்மா இருக்குறதுக்கு ஏதாவது பண்லாமே அப்படின்னு சொல்லி
ஓ சரிங்க தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஏதோ நமக்கு போது சேவிங்ஸ் மாரி இருக்கனும்ல சேவிங்ஸ் ஓட நம்ம பிள்ளைக்கு ஏதோ பண்லாம்ல தோழி ஃப்ரூட்ஸ் வாங்கலா ப்ச் பழங்கள்லா வாங்லா என் பைய்ய பாத்தீங்ன்னா சாப்புட்றது கொஞ்சோ கஷ்டோந்தா தோழி இதே பல வகைனா சாப் விட்ருவான் தோழி ஏஸ்கூல் வேறே வேற வழி இல்லாம தான் பள்ளிக்கு வந்து பல வகைகள் அப்டி தான் வச்சு அனுப்புறது தோழி ஏனா சாப்பிட்றதுக்கு அவ்ளோது வலிக்கிது என்னா பண்றது இப்ப உள்ள பிள்ளைங்களா சாப் போட்றதுக்கு அழுவுறாங்க இப்ப உள்ள புள்ளைங்க
சேரிங்க சே
உ இப்டியதான் தோழி போயிட்டு இருக்குமே உம் எப்பொழுதான் என்னென்ன தோழி அதெல்லாம் பண்ணி குடுப்பீங்களா தோழி பிள்ளைங்களுக்கு உங்க பொண்ணுக்கு க்கு
என்னங்காச்சு என்னங்க சொன்னீங்க
இல்ல வேற பிரைஸ் அந்த மாரி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல எப்படி
இல்ல இல்ல அவங்களுக்கு அதெல்லா நம்ம சமைச்ச ஏன்னா அவங்களுக்கு அதெல்லா இன்னிக்கு கூட அந்த முட்டை சாதமு எறா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்டின்னு சொல்லின் உம்
பின்பு தொடரும்வோம் நன்றி தோழி